ஹலோ
ஹலோ
ஹலோ
ஹலோ
ஹலோ ஆ நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ நல்லா இருக்கு நான் பிஃரீ தம் பிஃரீ தான்
என்ன பண்றீங்க
நான் இப்போ காலேஜ் படிச்சட்டு இருக்கேன்
எந்த காலேஜ் படிக்கிறீங்க அஹ
பொள்ளாச்சி அங்க ஒரு காலேஜ் படிச்சிட்டுருக்கேன்
காலேஷஜ்ஜோட பேரு
காலேஜ் பேரு பி சி ஏசி
நானும் காலேஜ் தான் படிக்கிறேன்
ஓகே
ம் ஃபஸ்ட் இயர்
ஓகே
நீங்க எந்த இயர்
நா செகண்ட் இயர் படிக்கிறே
என்ன கோர்ஸ்
ஐ டி
ஐ டியா
ஆமா
ஓகே எத்தன மணிக்கு காலேஜ் முடியு
எங்களுக்கு அ காலேஜ் டைமிங் வந்து நையன் டூ த்ரீ வரைக்கு இருக்கு
ஓ நையன் டூ த்ரீயா டென் டூ த்ரீ எங்களுக்கு
ஓகே எந்த காலேஜு
என் ஜீ எம்
ஓகே
எந்த ஊரு?
ஆ ஜலத்தூர், நீங்க?
கோயமுத்தூர்
ஓகே
சாப்ட்டாச்சா
ம் சாப்பிட்டே, நீங்க
ஆ சாப்ட்டே, என்ன சாப்ட்டே
தோச சாப்ட்டே, நீங்க
சாம்பார்
ஓகே நீங்க என்ன கோர்ஸ் படிக்கிறீங்
பி எஸ் சி எம் எஸ் சி எஸ்
சி எஸ் படிக்கிறீங்ளா ஓகே டுவெல்த்ல என்ன படிச்சி
டுவெல்த்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்
ஓகே
நீங்க
நா பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சே
ம் பயாலஜியா
ஆ ப்யூர் பயாலஜி கிடையாது அதுல மேக்ஸ் மட்டு வராது
ஓ மேக்ஸ் வராம என்னென்ன சப்ஜெக்ட் வரு
எனக்கு தமிழ், இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வரு கம்ப்யூட்டர் சயின்ஸ்சு அப்றோ பயாலஜி
ஓ அப்றோ
ச்சி ஆ அவ்ளோதா இருக்கு
எவ்ளோ மார்க் டுவெல்த்ல
டுவெல்த்ல ஃபைவ் செவன்ட்டி எடுத்துருந்தே
ஓ
நீங்க
ஃபோர் சவண்ட்டி
ஓகே
எந்த அக்கா ஸ்கூல்ல படிச்சீங்க
ம் இங்க மன்னூர் ராமநாதபுரம் அந்த ஸ்கூல்ல தா படிச்ச நீங்க
நா இங்க இருக்க ஸ்கூல்ல படிச்சே போடி பாளையம்
ஓகே
உங்க வீட்ல என்ன செடி வச்சுருக்கீங்க
எங்க வீட்ல ம் கொய்யா செடி இருக்கு சோ சீ த்தாப்பழம் அப்றோ முல்ல செடி ஆ ரோஸ் செடி அதெல்லா இருக்கு
காலேஜ் போயிட்டு வந்தாச்சா
ம் வந்துட்டேங்
ஏ எப்ப வந்தீங்க
வந்து கொஞ்சோ நேர ஆச்சுங்
ம்
நீங்களே வந்துருவீங்களா
ம் நானே வந்துருவேங்
ஓ காலையில எத்தன மணிக்கு காலேஜ் போவீங்க
ம் காலையில வீட்ல இருந்து ஒரு ஏழு மணிக்கி அப்டி போனா கரெக்டா இருக்கு
ம் உங்க நேம்
என் நேம் கனி
கனியா
ஆமாங் உங்க நேம் ஆமாங்
ஓ ஏ நேம் நேத்ரா
ஓகே
அப்றோ
ம் நீங்க
என்ன பண்றீங்க
ஆ இப்போ சும்மாதா இருக்கே நீங்க ஏ காலேஜ்ல சி எஸ் எடுத்தீங்க
அது எனக்கு கம்ப்யூட்டர்னா ரொம்ப பிடிக்கு அதனால
ஓகே ஃயூச்சர்ல என்ன ஜாப் போலாருக்கீங்
பியூச்சர்ல ஐ டி க்கு போலான்ட்டு இருக்கே ஐ டி கம்பெனி
ஓகே
நீங்க
நானு அதே ஃபீல்டு தா நானு அது மாரி தா போணு
ம் நீங்க பி எஸ் சி ஐடி எடுத்திருக்கீங்க நா சீ எஸ் எடுத்திருக்கே அவ்ளதா ம்
அப்றோ உங்க வீட்ல எத்தன பேர் இருக்காங்க
எங்க வீட்ல ஆறு பேர் உங்க வீட்ல
எங்க வீட்ல நாலு பேர் இருக்கோ
யார்ரார் இருக்கீங்க
ம் அப்பா அம்மா நா அண்ணா
உங்க அண்ண என்ன பண்றாங்க
அண்ணா வந்து காலேஜ் எல்லா முடிச்சுட்டு இப்ப வேலைக்கு போயட்ருக்காங்
என்ன கோர்ஸ் எட்தாங்க உங்க அண்ணா
அண்ணா பி எஸ் சி சி எஸ் எடுத்து படிச்சாங்
ஆ என்ன ஒர்க் பண்றாங்க
இப்போ தூ இந்த யம யமாஹா கம்பெனில ஏதோ அக்கௌண்ட்ஸ் ஏதோ ஒரு வேலைக்கு போய்ட்ருக்காங்
ஓ ம்
உங்க பேமிலில அம்மா ஹவுஸ் ஒய்ப் தா
அப்பா
அப்பா வர்க் போறாரு
ம் எனக்கு ஒரு தம்பி இருக்கா அப்பற நானு அப்பற அம்மா அப்பா
ஓகே
ம்
தம்பி என்ன பண்றா
அவ லெவன்த்து படிக்கிறா
ஓகே என்ன கோர்ஸ் படிக்கிறா
பாயாலஜி
ஓகே
நைட்டுக் என் சாப்பாடு
நைட்டுக்கு நைட்டுக்கு ரவா கீது செய்வா
ம் சமஸ்டர்லா முடிஞ்சிருச்சா
ஆ ஃவர்ஸ்ட் இயர் செமஸ்டர் எல்லா கம்ப்லீ்ட் ஆயிடு ச்சு இனி செகண்ட் இயருக்கு இன்னொரு அ நாலு மாச அப்டி ஆகும் மிஸ்
ம் லெவன்த்ல என்ன மார்க்கு
லெவன்த்ல பைவ் ஆ ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு எடுத்துருந்த
நா முன்னூத்தி அம்பத்தி ரெண்டு லெவன்தல கம்மி ட்வெல்த்ல ஜாஸ்தி
நான அதே மாரிதா
ம்
ஓ உங்க
அப்றோ ஆன் ஜாலியா போச்சு டென்த்து டுவெல்த்து ஜாலியா போச்சு லெவன்த்து மட்டு போர்
ஓகே ப்ரெண்ட்ஸ்ல்லா இன்னு கான்டாக்ட்ல இருக்காங்களா
ஆ பாதி பேர் இருக்காங்க உங்களுக்கு
எனக்கு ஏ பாதி பேர் தா இருக்காங்க
ஓ உங்களுக் எப்டி போச்சு
எனக்கு ஸ்கூல் லைஃப் நல்லாதா போச்சு
ஆ டெய்லியு காலேஜ் போயிருவிங்ளா லீவ் போடாம
ஆமாங் நீங்க
ம் நா போயிருவே காச்சல் அப்டின்னா லீவ் போடுவே
உங்களுக்கு எப்ப இருந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும்
எனக்கு இப்போ போன வருஷோ போன மா போன வருஷோ ஜூன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க
காலேஜ்
அப்பதா ஜூன்ல இருந்து தா ஸ்டார்ட் பண்ணாங்க
அப்ப நீங்க ஃபஸ்ட் இயர் இப்ப முடிச்ட்டீங்ளா
இல்ல ஃபர்ஸ்ட் இயர் தா
இன்னு உங்களுக்கு பஃர்ஸ்ட் இயரே ஆ முடியலையா ஆ ஓகே என் ஜி எம் ன்னா
எம் பி ஏ ல
என் ஜி எம் னா நீங்க பொள்ளாச்சில ஒரு என் ஜி எம் இருக்கு அதுவா இல்ல கோயம்புத்தூர் என் ஜி எம்
கோயம்புத்தூர் என் ஜி எம்
ஓகேங்க
ம்
அப்றோ காலேஜ் எல்லா நல்லா செட் ஆயிடுச்சா நா போன வருஷோ ஜூன் மந்த் அப்டிதா பண்ணே
ஓ அப்பதா காலேஜ் ஓப்பனா
ஆமாங் அப்பதா ஓப்பன் பண்ணாங்
ஒங்க ஃபிரெண்ட்ஸ் பேருல்லா என்ன எவ்ளோ ஃபிரெண்ட்ஸ் ஒங்களுக்கு
நெறய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்
காலேஜ் முடிச்சோன வேலைக் போயிருவிங்ளா
ம் காலேஜ் முடிச்சுட்டு பி ஜி பண்லான்ட் இருக்கன்
ஆ யு ஜி முடிச்ட்டு பி ஜி யா
ஆமாங்
ம் அப்றோ பி ஜி யு அப்றோ யூ ஜி முடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க
யூ ஜி யூஜி இப்ப முடிச்ட்டு பி ஜி பண்ணுவே பி ஜி முடிச்சுட்டு ஒர்க் போலான்ட்ருக்கு ஒர்க் போலான்ட்ருக்குங்
ஓ அப்றோ காஃபி எல்லா குடிப்பிங்ளா
ஆ குடிப்பங் நீங்க
ஆ குடிப்பே காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா
எனக்கு காஃபி தா பிடிக்கு
எனக்கு காஃபி தா பிடிக்கு
ஓகே ஆ பெட் அனிமல்ஸ் எல்லா பிடிக்குமா
ம் பிடிக்கும்
ஓகே ஏதாவது வீட்ல வளர்த்துருக்கிங்
ஆ இப்போ வளக்கல ஃபஸ்ட்டு வளத்தேங்
ஓக்கே
உங்களுக்கு எப்போ பேர்டே
எனக்கு வந்து மே மந்த்து வரும்
ஓ டேட்டு
டொன்டீ செவன்
ஓ டொண்ட்டி ஃபை ஜூலை
ஜூலை டுவெண்ட்டி ஃபை
ம்
ஓக்கே
இந்த மன்த்து டொண்ட்டி ஃபை தா
ஓகே
ம்
உங்களோட ஃபிரெண்ட்ஸ் எல்லா
இருக்காங் அவுங்கலா வேற வேற காலஜ்
ஓ நீங்க மட்டு இந்த காலேஜ் வந்து
ஆ பாதி ஃப்ரெண்ஸ் எங்கூட இருக்காங்க மீதி ஃப்ரெண்ஸ் வந்து வேற வேற காலேஜ் போய்ட்டாங்க
ஓகே இப்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ஸா இருக்கறவீங்க
குளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இருக்காங்க
ஓகே அ மூவியெல்லா பாப்பீங்ளா
ஆ பாப்பே எப்பயாச்சி பாப்பே படிக்கிறது மட்டு இல்லனா பாப்பே
ஓகே ம் அ நீங்க யார் ஃபேன்
நா எனக்கு பேன்ல்லா யாருமே புடிக்காது சும்மா படத்த நல்லா நடிக்கிற விஜய்யு விஜய் படத்த பாப்பே அவுங்க நல்லா நடிக்காங்க ஃபேன்லா யாரு இல்ல
ஓக்கே எனக்கு நா விஜய் ஃபேன் தா
ஓ அம்மா என்ன பண்றாங்க
அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க இப்ப எதோ வோக் இருக்குன் சொல்லி பண்ணிட்ருந்தாங்க இப்போ பாத்ரோ கழுவிட்ருப்பாங்
ஓ சேரி
ஓகே உங்களுக்கு எப்டி காலேஜ் எல்லா போதுங் அ ரொம்ப டப்ஃபான சப்ஜெக்டா
அப்டியெல்லா இல்ல ஜாலியாதா போவுது
ஓகே எனக்கு ஒரு அளவு அப்டே போதுங்
கோடிங்லா ஈஸியா இருக்கா
கோடிங் ஒவ்வொரு லேங்வேஜ் ஒவ்வொரு மாறி வரங்காட்டி கொஞ்சோ கொழப்பு மத்தபடி புரிஞ்சி படிச்சா ஈஸி தா
ஓ
உங்களுக்கு தியெரி புடிக்குமா இல்ல கோடிங் அது மாரி புடிக்குமா
எனக்கு கோடிங் தா புடிக்கு
ஓகே கோடிங் நல்லா போடுவீங்ளா
ஆ போடுவே உங்களுக்கு
எனக்கு ரெண்டுமே புடிக்கு கோடிங் இத விட கொஞ்சோ நல்லாவே
ம் உங்களுக் என்ன கலர் புடிக்கு
எனக்கு ப்ளூ கலர்தா புடிக்கு உங்களுக்கு
பிங் கலர் உங்களுக்கு ஃபேவ்ரெட் ஃபுட் என்ன
ஆம் பிரியாணி
சிக்கனா
ஆமாங்
சேம் எனக்கும் அதா பிடிக்கும்
ஓகே
ம் உங்க ஊரு எங்க இருக்கு
எங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் தா அதுல வந்து பொள்ளாச்சி
கோயம்புத்தூர்ல தா இருக்கா பொள்ளாச்சில இருக்கீங்க இப்போ
ஆமா
எந்த எடத்துல
ம் ஜலத்தூர்னு ஒரு ஊரு இருக்கு அங்கதா இருக்கோ
அந்த ஊருக்கு முன்னாடி ஊர் என்ன